வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கு க
நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எல்லாரும் சந்தோஷங்க அப்புறங்க இந்த இந்த தடவை என்ன தலைப்பு பேசலாம் நான் மறுபடியும் மீட் பண்ணணும் உங்ககிட்ட பேசணும்னு அஹ் தொலைபேசில ரொம்ப ஆவளோட வெயிட் பண்ணியிருந்தேன் பரவால்ல நீங்களே மறுபடியும் பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு
சந்தோஷம் சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து சுற்றுலா தலங்கள் நீங்க எங்கங்கல்லாம் போணும்னு ஆசைப்படுறீங்க நான் எங்கெங்கல்லாம் போனேன் அப்படின்றத நானும் சொல்றேன் நீங்க எங்கல்லாம் போயிருக்கீங்க அண்ட் யாரோட போயிருக்கீங்க அங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிரு ங்க இந்த மாதிரி உங்களோட சுற்றுலா நீங்க எங்கங்கல்லா சுத்தி இருக்கீங்களோ அது எல்லாமே சொல்லுங்க
ஓகே
இப்போ இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த இடமா இருக்கும்
ஆஹ் நான் ரொம்ப போகணும்னு இது போ போ போற இடம் சொல்றீங்களா போகணும்ன்னனு ஆசைப்பட்ட இடம் சொல்றீங்களா இல்ல இப்ப போனாலும் எனக்கு ஹப் பிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேன்னு சொல்ற இடத்துக்கு சொல்றீங்களா
அதாவது ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா நான் இந்த இடத்துக்கு போகணும் இங்க எல்லாம் இங்க எல்லாம் போணும் சோ அந்த மாதிரி ரொம்ப விருப்பப்பட்ட இடங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க
ஆஹ் டூர்லாம் போகணும் அப்படி அந்த மாரி போகணும் நினைச்சா ஆ ஊட்டி போணுன்னு நினைக்கிறேங்க ஆனா ஊட்டி பக்கத்துலதான் இருக்குே எங்க நான் எப்படி சொல்றதுன்னா நம்ம கொஞ்சோ பக்கத்துலதான் இருக்கோ பட் ஆனா என்னால ஊட்டி போணுன்னு நினைக்கிறே ஆனா எனக்கு ஊட்டி போறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலைீங்க எனக்கு ரொம்ப பயம் இந்த இப்ப இடையில பாத்தீங்கனா நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கனா அந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து மண் சரிவு ஆரம்பிச்சுச்சு பார்த்திங்கங்களா நியூஸ்ல போட்டாங்க அதெல்லாம் பாக்கும் போது ஆஹா நம்ம ஊட்டி போக போது இப்படி ஆயிச்சுன்னா என்ன பண்றதுங்கற ஒரு பயமும் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா ஊட்டி போணும்னு ஆசையா இருக்குங்க
ஆக்சுவலா நாங்க ரெண்டு நாள் முன்னாடி அங்க ஊட்டிலதான் ம் இருந்தோ ரெண்டு நாள் அங்கதா போயிருந்தோ சோ எங்களுக்கு எங்களோட நா வேல செய்ற அலு மூலியமா பொருள் கெடச்சுது அதுனால அவுங்களோட சேந்து போயிட்டு ரெண்டு நாள் ஃபுல்லா அங்கதான் ஜாலியா மேல சுத்திட்டு கீல வந்தோம் சோ ஆனா இந்த விஷயம்ல்லாம் எங்களுக்கு தெரியாது ஊட்டில மண் சரிவு வந்தது சோ அதனால நெறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்டின்றது ல்லாம் எதுமே தெரியாது நாங்க பாட்டுக்கு போனோம் ஒரு பதினஞ்சு பேரு கொண்ட ஒரு குழு அப்டே போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிகிட்டு வந்துடோங்க
ஓகே ஓகே குற்றாலல்லா போங்க இங்க கோவை குற்றாலம் ஆ அப்புறொ சித்திரச்சாவடி அப்புறொ இந்த மாரி எடோல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரிலா தண்ணி வர பிளேஸ்தா பட் அந்த பிளேஸ்லா பாத்தீங்கன்னா நெறைய பேர் டூர்லா போயிட்டு வரவங்கல்லா அங்க வரு ருவாங்க சூப்பரா இருக்குங்க அந்த அருவியெல்லா பாத்தீங்கன்னா ஆ நா ஃப்ரெண்ட்ஸோட போனா ரொம்ப என்ஜாய் பண்லாங்க ஃபமிலிங்கற விட ஃப்ரெண்ட்ஸோட போனாலு என்ஜாய் பண்லாம் நல்லா இருக்கும்
கண்டிப்பாங்க நீங்க ஸ் சொல்ற மாரியே அடுத்த டைம் குற்றாலத்துக்கே எங்க ப்ளான போட்டுற்றோ ஆனா நாங்க குற்றாலம் போணோம் அப்டின்னா எங்களுக்கு இந்த சைடு வந்து ஆ ம் மதுரைக்கு அங்க அடுத்து குற்றாலம் அங்க இருக்கு கேரளா குற்றாலம் சோ அந்த சைடு போனோ அப்டின்னா இது வந்து அ எங்களுக்கு வந்து ரொம்பவே பக்கம் ஆக்சுவலா
அ தென்காசி குற்றாலம் கூட உங்களுக்கு பக்கமாதான இருக்கும்
தண்ணி சோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே பக்கம் மேலு அங்க போயிட்டு அங்கேயே இருந்து அங்கேயே சமச்சு சாப்பிட்றது சுகமே தனி ஆக்சுவலா
கண்டிப்பா கண்டிப்பா அப்றொ நீங்க வேற எங்யாவது போகணு வெளிநாட்டுக்கு எங்காவது பயணிக்கணு அப்டின்னா நீங்க எங்க போணுன்னு விருப்பப்பட்ருக்கீங்க
வெளிநாட்டுக்கு போகணு அப்டின்ற ஆசைங்கிறது அந்த அளவுக்கு எனக்கு வந்தது இல்லைங்க ஏன்னா நம்ப நாட்ல இல்லாததா வெளிநாட்ல இருக்க போது எவ் வ்ளோ விஷயங்கள் அருமையான விஷயங்கள்லா நம்ம நாட்ல தா இருக்கு
நா வந்து அ நெறையா யூடியூப் ஷேனல்லா பாப்பேன் இந்த விஜே சித்து பிளாக் அதுல பாக்கும் போது இந்த தாய்லாந்துக்கு போவாங்க இல்லையா அந்த பிளாக் பாக்கும் போது ச்ச நம்மளு தாய்லாந்து போலான்டா இந்த மாரில்லா பாக்கலா அப்டின்னு சொல்லி எனக்கே ஒரு ஆச இப்ப வந்துச்சுங்க ரீசண்டா இப்ப சமீப காலமா
சூப்பருங்க ஆக்சுவலா அவுங்கலெல்லா பாக்கும்போது எனக்கும் தோணு என்ன விஷயொன்னா அவங்க எங்கெங்க போறாங்க அப்டிங்கறத விட எப்டி போறாங்க அப்டின்றதுதான் சோ எல்லாரு சேந்து ஒரு அ ஒரு ஜாலியா சந்தோஷமா ஒரு எடத்துக்கு போயிட்டு நீங்களே சொல்லுங்க ஆக்சுவலா நம்ம எந்த எடத்துக்கு போறோங்கிறத விட அது எப்டி போறோ என்ன நெனச்சு போறோ எ எவ்வளவு ஃபீல் பண்றோ அந்த எடத்துல எவ்வளவு சந்தோஷமா போறோ அப்டின்றதா அந்த எடத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு அப்டின்றது நா நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அந்த எடத்துக்கெல்லா போனா என்ன ஃபீல் பண்ணுவீங்க யாரு கூட போனா ஓகேவா இருக்கும் இப்ப ஒண்ணு இல்ல ஆ நா இங்கருந்து குற்றாலம் போறே என் ஃபிரெண்ட்ஸோட போனா நல்லாருக்கு என்னோட நெயபர்ஸ் கூட ஃபேமிலியோட தங்கச்சிங்களோட அக்காவோட அந் அந்த மாரி போனா யார் கூட போனா ஓகே இது நம்ம கம்ஃபர்டபிளாவு இருக்கும் சேஃபாவு இருக்கும் எனக்கு ரொம்ப மன நெறைவாவு இருக்கும் அப்டிங்கறத பாத்தா நீங்க அப்டி யார சொல்லுவீங்க
அப்டி சொல்ணுன்னா நா மூணு வக வச்சிருக்கேங்க முதல் விஷயொ மல மேல ஏறணு அப்டின்னா தனியா போணு தனியா போயிட்டு உச் உச்சி மலைக்கு போயிட்டு அங்க இருக்குற அந்த காத்தா இருக்கட்டும் இல்ல அந்த மலையோட அந்த அலகா இருக்கட்டும் அது வந்து தனியா போய் ரசிக்கணு அப்டின்றதா என்னோட ஆச அதுவே நம்ம வந்து கடலுக்கு போறோ பீச்சுக்கு போறோ அப்டின்னா அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையு கூட்டிட்டு போணு எல்லாரு உள்ள எறங்கி ஜாலியா வெளையாட்ணு சோ அங்க வந்து அதுவு இந்த வாலிபால்லா வச்சுட்டு தண்ணிலே தூக்கி போட்டு தூக்கி போட்டு வெளையாட்றது அப்டின்றது இன்னுமே எனக் ரொம்பவே புடிச்ச ஒரு விஷயொ அது சோ இன்னொன்னு ம் நம்ம காட்டுக்குள்ள போறது சோ காட்டுக்குள்ளல்லா போறோம்னா கண்டிப்பா தொணையோட தா போணு கூட யாரும் இல்லாம போக்கூடாது சோ அந் அதனால அந்த நேரத்துல பிரெண்ட்ஸ தாங்க தேடுவே ஆனா கோயில் கொளத்துக்குல்லா போன அப் ப்பாமா தா எங்களுக்கு பெஸ்ட் கம்பெனி
ஓகே ஓகே ஓகே ஆமா நல்லாருக்கு ஆ நா கூட எங்கயாவது வெளிப் போனுன்னா பேரண்ட்ஸோட தாங்க போவெ நம்மளுக்கு தனிமையால்லா எங்யும் போய் பழக்கொ இல்ல பட் இருந்தாலு கோயில் கொளத்துக்குல்லா போவாங்க சர்ச்சுக் போவாங்க அ எனக் வந்து இப்ப ரொம்பவ்மே ஆசையாருக்கு நா இப்ப இங்க இங்க இங்கன்னா வேளாங்கண்ணி போவுணு வேளாங்கண்ணி பீச்சுக்கு சரி இந்த கோயிலுக்கு சரி நா போனுன் ரொம்ப ஆர்வமா இருக்கே இனி போனதுல்ல நா சின்ன வயசுல என்ன வீட்ல கூட்டிட் போயிருக்கே சொல்றாங்க பட் நா போன மாரி எனக்கு எதுவ் ஞாபகொல்ல ஆனா இப்பதா வெவரந் தெரிஞ்சிருச்சே இப்ப போனா நல்லாருக்குன் நான் ஆசப்பட்றே கண்டிப்பா போவேன் நனைக்கிறே யாராவ்து ஒரு டூர் பிளான் பண்ணாங்கன்னா வேளாங்கண்ணி போறேன் சொல்லி ஒரு சேதி மட்டு காதுல வன்ச்சுன்னா வைங்ளே ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் நம்மளோடதுதாங்க இருக்கு
நல்லது சூப்பருங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க ம் போகும் போது ஃபேம் மிலி எல்லாரையு கூட்டு போங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க செரி நீங்க ரீசென்ட்டா போன எடங்கள் அப்டின்னா எந்தெந்த எடத்துக்லா போயிருக்கீங்க எங்க அது சவுத் சைட்ல நம்ம தமிழ்நாட் டுள்ள எங்க எல்லா பொயிடுக்கீங்க
ஆ நம்ம சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா எங்க போயிருக்கே நா எங்யு போனதெல்ல இப்ப ரீசண்டா லோக்கல் டூர் அப்டின் சொல்லி நம்ம உள்ள பக்கத்துலருக்க நியர்பைல இருக்கவுங்களே சொன்னாங்க அ இங்க திருமூர்த்தி மலை அந்த டெம்பிளுக் போயிருக்கோ அந்த கோயில் போனிங்கனா ரொம்ப விஷேஷமானதுன் சொன்னாங்க நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா அப்பதா தண்ணில்லா நெறைய போது அ சாமியெல்லா பாக்க முடியாது அப்டின் சொல்ட்டாங்க இருந்தாலுமே தண்ணி அப்டியே கொஞ்சொ ஸ்லோவாகும் போது வந்தது வந்துட்டோ ஏம் பாக்காம போகனு அப்டின் சொல்லி எல்லாருமே கூட்டிட்டு போனாங்க ஆனா நல்லாருன்ச்சு அதே டைம்ல ரொம்ப பயமாவு இருந்துச்சுங்க எனா தண்ணி வந்து நம்மள அடுச்சுட்டு போயிச்சுன்னா அந்த நிமிஷொ என்ன ஆகுன் தெரியாது நியூஸ்ல செரி ஷோஷியல் மீடியால எல்லாருமே சொல்றாங்க அங்கலாம் போ கூடாது சுற்றுலா தலங்கள் எல்லாமே தட பண்ணிட்டோன் சொன்னாங்க ஆனாலுமே அதுமே தடையாதா இருன்ச்சு ஆனா நம்ம கூட வரவ்ங்களா யாருமே சொல் பேச்சு கேக்க மாட்டாங்களே போகணு வந்தாச்சு சாமி உத்தரவு அப்பிடி இப்பிடின் சொல்லி கதலா விட்டுட்டு போனாங்க அதே மாரி போயிட்டு சேஃப்டியாவு வந்துட் டங்க அ கொஞ்சொ ஒரு ஆஃப்னவர் நம்ம லேட் டா போயி லெ அ லேட்டா வந்துருந்தோ அப்டின்னா ஆ நம்ம நெனச்சு கூட பாக்க முடியாது அங்க என்ன வெணா ஆயிருக்லா பட் அது வந்து ஒரு நல்ல மெமரியா இருன்ச்சு எனக்கு உங்குளுக்கு எப்டி அந்த மாரி எதா மெமரி இருக்கா
ம் ஏகப்பட்டது இருக்குங்க ஒரு நாள் வந்து ஆ ஹம் ஒரு ஊருக்கு போறதுக்காக அம் ட்ரெயின் ஏறணு அப்டின் சொல்லி முடிவு பண்ணி நாங்க போய்ட்டு ஒரு ஸ்டேஷன்ல உக்காந்துருக்கோ ரயில்வே ஸ்டேஷன்ல ஆனா ட்ரெயின் வர்றதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடிதா எங்களுக்கே தெரியிது அந்த ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் வல்ல அதுக்கு பக்கத்து ஸ்டேஷன்ல தா நாங்க டிக்கெட்டே புக் பண்ணிருக்கோ அப்டின் சொல்லி அப்போ இங்கெருந்து அவ்ளோ தூரம் போறது எப்டி போறதுன் தெரியாம அதுவு சென்னை அப்டின்றதுனால ஃபுல்லாவே மெட்ரோ இருக்கு சோ அப் டின் சொல்ட்டு கிடு கிடு கிடு கிடுன்னு பைய எடுத்துக்கிட்டு ஓட்றோ ஓடி போய் ட்ரெயின புடுச்சோ மெட்ரோல ஏறுனொ மெட்ரோல ஏறி அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அங்க அந்த ஸ்டேஷன்ல போய் எறங்குனோ பாத்தா நேரம் ஆயிடுச்சு ஆக்சுவலா டைம் வந்து பத்து மணி அப்டின்னா நேர வந்து பத்து பத்து ஆயிடுச்சு சோ பத்து நிமிஷம் மேல ஆயிடுச்சு சோ நமக்கு ட்ரெய்ன விட்டுவோ அவ்ளதாம்போகவே முடியாது நெனச்ச எடத்துக்லாம் போ முடியாது இந்த மாரில்லா ஏகப்பட்ட யோசனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு பட் ஆனா அதிர்ஷ்ட வசமா எங்க கூட இன்னொருத்தர் எங்க கூடயே ஓடி வந்துட்ருந்தாரு யார் அவரு என்ன ஏதுனு எங்ளுக்கு தெரியாது ஸோ ட்ரெயின் கிட்ட போம்போதா அவர்கிட்ட கேட்டோ என்ன சார் ட்ரெயின புடிக்கம் லேட் ஆயிடுச்சுங்ளா அப்டின்னதுக்கு ஆமா அப்டின்னாரு எந்த ட்ரெயின் அப்டின் கேட்டோ கோயம்புத்தூர் போற வண்டி தா அப்டின்னாரு வாங்க சார் நாங்களு தா வரோன் சொல்ட்டு அவரோட சேந்து நாங்களு ஓட ஆரம்பிச்சோ சோ அப்டியே ஓடி போயிட்டு அவருக்காவே அந்த ட்ரெயின நிப்பாட்டி வச்சிருக்காங்க அவுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சோ அது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒரு எடத்துக்கு போறதுக்காக இப்பில்லா பண்ணது
ஓகே ஓகே நம்மளுக்கு வாய்ப்பு கெடச்சுச்சு அவருக்கு கெடச்சுச்சு
கண்டிப்பா அது அது அது அவர் மூலியமா தா நாங்க அந்த எடத்துக்கே போனோ
ஒரு கல்லுல்ல ரெண்டு மாங்க இல்லையங்ளா
ஆமாங்க
ஓகே ஓகே ஓகே ஆனா இந்த மாரி வந்து ட்ராவல்ஸு செரி நம்ம போ முடியாத எடத்துக்கு செரி அங்க வந்து நம்ம ரொம்ப அனுபவுச்சது ஆ அதல்லா யோசிக்கும் போது கொஞ்ச நல்லா இருக்குல்லெயா நானா நம்ம நெறைய போக வேண்டிய எடங்கள் நெறைய இருக்கு அ நெறைய தேடணு நெறைய பாப்போ இத பத்தி மறுபுடியு நம்மளுக்கு பே சுருக்க வாய்ப்பு இருந்தா இந்த து சுற்றுலா பயணத்த பத்தி நம்ம மீண்டு பேசுவோ செரிங்ளா நீங்களு நெறையா அ சேஃப்டியா போங்க பாத்து பத்திரமா இருங்க ஓகேங்ளா இத பத்தி பேசுனதுக் கு ரொம்ப நன்றிங்க
நன்றி நன்றிங்க